கேக்குதுங்களா அண்ணி
ஆ கேக்குதமா உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்குதுங் அண்ணி
ம் என்ன பண்றீங்க
நானு சும்மா தனியா உட்காந்துருக்க நீங்க
ம் நானு சும்மாதான்மா இருக்கே சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சுங்க நீங்ங்க
ம் சாப்ட்டமா
ஆ மந்தியானோன எத்தனை மணிக்கு அண்ணி விடுவாங்க
ஆ மதியானோ ஆ ஆ ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு விடுவாங்கம்மா வீட்டுக் போக ஒரு ரெண்டு கிட்ட ஆயிடு ரெண்
எத்தன மணிக்கு அப்போ உங்களுக்கு
ஆ இப்ப பள்ளி இருக்கம் போது பண்ணன்ற மணிக்கு
ம்
ஆ இப்ப பள்ளி இல்ல இல்லையா அதனால வந்து கொஞ்சோ வேல எல்லா இருக்கறதுனால முடிச்சுட்டு விட்றதுக்கு ஆமா ஒண்ணு ஒன்ற ஆயிடு
அங்க எப்ப இண்ணி ஓப்பன் பள்ளிக்கூடம் என்னிக்கு ஓப்பனு
ஆ இன்னு தெரிலமா இன்னு ஏவு சொல்லல ஆ மொதல வந்து நாலாந்தேதி சொல்லிட்ருந்தாங்க இப்ப வந்து எட்டுல பத்து அப்டின்ற மாரி சொல்லிட்ருக்காங்க
ம் வ்ளோ நாள் லீவ் அவுங்களா சொல்றாங்களா இல்ல செய்தில சொல்றதா
ஆ செய்தில சொல்றாங்கல அத வச்சு அவுங்க பேசிட்ருந்தாங்க எனக்கு தெரில நா இன்னு செய்தி பாக்கல ம்
இல்ல
ஆமாமா தனியார் பள்ளி தாமா ஆ தனியார் பத்தி தாலும் அரசு என்ன ஆணையிட்றாங்களோ அதுதான
அது தான் செயணு அவுங்கண்ணி அவுங்கண்ணி ம் என்னங்கண்ணி என்ன துணிலா போட்னு முடிவு பண்ட்டீங்களா கல்யாணத்துக்கு
கல்யாணத்துக்கா இன்னு தெரிலாமா இன்னு எடுக்குலல எடுத்தாதா தெரியு இன்னு அப்பா எதுவு சொல்லல எந்த மாரி ஏத்துக்குறோ அப்டி சொல்ட்டு எ ப்ப எடுக்கலான்ட்டு எப்டியு பொடவதா கட்ற மாரி இருக்கு
ஆமாங்கண்ணி
அ செரி குக அ தெரிலமா இன்னு நைட்டுக் கு முடிவு பண்ணல காலில வெரிக்கு பொடவ எப்டியிருக்குனு போன தடவா தா கட்டுனோ
நாங்களு அது தா யோசிச்சுன்னு இருக்குறோ அண்ணி நிச்சயதாத்துக்கு வேணா ஆ தாவணி அழிஞ்சிக்குலான்னு சொல்லினு குறாங்க பாக்கணு அப்ப கட்டிங்னா ம்
இரவு நேரத்துக்கு எந்த வழியுன் தெரியில ஆ பாத்து தா முடிவு பண்ணணு
அதா கல்யாணத்த பண்ணிட்டு எப்டி ரெடியாவ போறோமோ எண்ண பண்ண போறாரு தெர்ல நம்ல எல்லா பிஸி வேலை டைட்டா போயினுருக்
ஆமா வேல நெறைய இருக்கும் வேல செய்யறதுக்கே கரெட்டா இருக்கும் நேரம்
லெவன்த்துல நம்ப வீடு பாக் கொம்பே நல்லா இருக்கே பா செல்லுப்பா வீடு வீட்ல மறந்து வச்சுட்டு வன்ட்டேம்ப்பா நம்ம வீட்டுக்கு போவமா மண் மண்டபத்துக்கு வீட்டுக்கு மண்டபத் க்கோ கோபத்துல பேசுற அது பேரு என்ன
ஆமா அதா என்னா பண்றதுனு தெரியில எதோ வந்து புடவ எடுக்கா போல இல்ல
ஆமாங்க அண்ணி இன்னு நீங்க அதுக்கு வேற லீவ் போட்ணு நெறைய எதோக்கு லீவ் போடணுல்ல நீங்க என்னென்னத்துக்லா லீவ் போட்ற மாதிரா நீ என்னென்ன வெப்பாங்க நம்ம வீ்ட் சைட்ல
ஆ இப்போ கை நெனக்கறது முடிச்சுட்டாங்க அடுத்தது வந்து இப்ப நிச்சய பண்ற மாறி இருக்கும் அது வந் அது க்கு லீவ் போட்ற மாறி இருக்கு அதுக்கப்புறே அம்மா வந்து இப்ப சொல்லிட்ருக்காங்க சாமி கும்புண்ணு அப்டி சொல்ட்டு ஒரு நால் நாள் சாமி கும்பற்
வேணு
இப்ப நால் நாள் சாமி கும்பற மாறி இருக்கு ஆமா நால் நா ஆமா ஆமா அதனால வந்
அது நம்ம சொந்த ஊருக்கு தான அண்ணி போயி கும்புணு இங்க கும்புட முடியாதுல
ஆமா ஆமா சொந்த ஊர்லதா கும்புண்ணு ஏன்னா நம்ப சாமில்லா அங்க தான கும்புறோ அதனால கல்யாணத்துக்கு கும்புடும் போது அங்க தா போயி நம்ப கும்புண்ணு ஏன்னா அதான நம்ம பூர்வீகம் அதனால வந்து அங்க தா கும்புட்டாவணு அதா நால் நாள் இருக்கா மாறி இருக்கு ஒரு நாள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனோ ஒரு நாள் வந்து ஊர்லயு வந்து ஆ இருக்குல்ல கோவிலுக்கு கிடா பொங்கல் வெக்கிற மாறி இருக்கும் அந்த மாறி இன்னு நால் நாள் கும்புற மாறி இருக்கும்
இதில நம்ம சொந்தங்கள வேற கூப்பணு எல்லா பண்ணணு இல்ல நீங்களு நம்ம வீட்டாலுங்க மட்டு ட்டு போ வச்சு கும்புடுவோ மாத்ர
ஆ இது நம்ம வீட்டாளுங்க வெச்சு கும்பிட்டா கூட போது தா ம் ஏன்னா இப்ப எல்லா அவங்களூ எல்லா நாளூ லீவ் போட முடியாதில்ல இப்ப தா வேற பள்ளிக்கூட தொடங்க போது அப்றோ அவுங்க எப்டி லீவ் போ ட்டு வருவாங்க அதனால நம்ப அதுவரைக்கு நம்ப வீ ட்டுல வரைக்கு கொன்று வாங்கன்னு நெனைக்கிறே ஆமா இன்னு எது சொல்லல அம்மா எப்டி பண்ணு வாங்கன்னு தெரியில ஆனா இதுக்கு நா சாமி கும்புணும்னு மட்டும் சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறோ பாத்
உங்களுக்கு கல்யாணம் ஆயி எத்தன தாட்டி நீ குந்து சாமி அங்க வீட்டுல நா
தெர்ல மா நாங்க அங்க அம்
இல்ல கேக்கற
அங்க அம்மா வீட்ல வந்து ஒரு தடவ தா நாங்க சாமி கும்புடோ
அப்புடிங்களா ஏ நம்ப பொண்ணு வீட் சைட்லா ஒரு தடவ தா பண்ணுமா
அப்புடிலா இல்ல நம்புளுடைய வழக்கோ எத்தன இது இருக்கோ அதுக்கேத்த மாறியே மாறும் ஆமா ஆமா இப்ப எங்களுக்கு வந்து ஆமா அதிகமாருக்கு நம்பளுக்கு வந்து இப்ப கொலதெய்வோ கோயிலுக்கு மட்டுதா போயிட்டு வந்தோ கூழ் வந்து அப்பயே ஊத்திட்டாங்க அப்டே கொலதெய்வோ கோயிலயே ஆமா ஆமா அதனால ஒரு நாளே
அண்ணா வீட் சைடில நம்மூட்ல வந்துட்டு மொத்தம்தையு தனி தனியா வச்சுருக்கோ நம்ப உ நம்ப கல்யாண உங்களுக்கு கல்யாணோ ஆகும் போது அப்ப மொத்தமா வச்சுட்டாங்களா உ சேரிங் சேரி
ஆ சேரி அதனால இப்ப இங்க வந்து எப்டி இருக்குன்னு தெரியில நாலு நாள் சொல்லியிருக்காங்க அம்மா நாலு நாள் இது பண்ணிதா போனு இப்போ அதுக்கப்புறோ வந்து இப்ப பொடவ வேற எடுக்க போனு
அது ரொம்ப தூரோ தானே
முன்னாடியே வந்து பொடவ எடுத்துருவாங்க ஏன்னா நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்து தரணும் ல
அதனால ரெண்டுத்துக்குமே நிச்சயதார்த்ததுக்கு முன்னாடியே எடுத்துருவாங்களா அப்போ நிச்சயத்துக்கு அப்றோ போய் எடுக்க மாட்டோமா அப்போ கல்யாண பொடவ நம்போ
நீங்க பாத்ததுல்லயா இதுமாரி
ஆஹ அந்த மார்லா பண்ண பார்த்ததே இல்ல ஆண்டி அண்ணி இதெல்லா இதுதா மொதல் தடவ கேள்விபட்ருக்கேங்க பொடவ எடுக்கபோவாங்க இது பண்ணுவாங்கன்னு நம்ம வீட்டுல நடக்கு போதுதா நம்ம எல்லா கத் ஃபோர்ட்டி வரு அந்த மாதிரி தானே நெனச்சே
சேரி சேரி அதா இப்ப க
இப்போ கொஞ்சோ தெரிஞ்சுக்கின்ன இந்த அந்த இந்த அண்ணா கல்யாணத்துக்கு இன்னு கொஞ்சோ தெஞ்சிக்கிறே அவ்ளோதா அண்ணி
ஆ சேரி சேரி அதா இப்ப பொடவ வேற எடுக்கா போனு நா வந்து சொல்லிருந்த விடுமுற லீவ் நாளா வைங்க ஞாயிற்று கெளமையே வைங்க
ம் அப்போனா நம்ப கொஞ்ச ஃப்ரீயாவு போய்டு
ஆமா முன்ன பின்ன எப்ப போனா ஆ ஆமா ஆமா அதனால இப்ப அப்பா இப்ப எனக்கு மட்டு இல்ல எல்லாரு லீவ் போட்டு வர்ணும்ல
ஆமாங்க இப்ப இது நம்ப வீட்டு நம்ப வீட்டாலுங்க மட் டு போய் எடுக்குற மாரியா இல்ல பொண்ணு வீட்டு சைட்லருந்து வருவாங்கலா
நம்ம வீட்டு ஆளுங்க இல்ல பொண்ணு வீட்டுலருந்து வருவாங்க ஏன்னா அவங்க க்கு தானே நம்ம பொடவ எடுக்கிறோ ஆமா
தெறக்குமா இல்ல
ஆமா ஆமா பொண்ணுக்கு மட்டுதா நம்ப எடுத்து தர்ணு மத்ததுல்லா அவுங்க பாத்துப்பாங்க ஆமா ஆமா இப்ப பொண்ணு கு வந்து நம்ப எடுத்து தரணுல அதனால மாப்ள வீட்டு சைட்ல இருந்து எடுத்து தரனுல அதனால வந்து ஆ அண்ணாக்கு வந்து அவங்க காசு குடுத்துடுவாங்க இப்ப அவுங்க போய் எடுத்துப்பாங்க ஆமா நம்ப எடுத்துக்லா இப்போ அ பசங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையு இல்லல அவுங்ளு புடிச்ச மாரி அவுங்க போய் எடுத்துப்பாங்க பொண்ணுங்னா இப்ப நறையோ இருக்கோ இப்போ ஆமா ஆமா ஆமா இப்ப ஒருத்தருக்கு ஒரு கலர் புடிக்கிற மாரி இருக்கோ ஒருத்தருக்கு வந்து அது என்னெனா பொண்ணுக்கு நல்லா இல்லன் தோணு அதனால எல்லாரு போய் வந்து எப்டி எடுப்பாங்கோ
ஆ நிறங்கள பாத்
ஆமா நிறங்கள் பா நெறய நிறங்கள் இருக்கோ அப்றோ புதிய வரவா எதுனா இருக்கு இப்ப நம்ப அங்கியே சென் ஆ இப்போ இப்போ பசங்ளுக்கு வந்து யாரு செஞ்சு குடுக்க போறதுஇல்லல அப்டியே ஏற்கன இருக் கறததா அவுங்க எடுக்க போறாங்க இது வந்து அவங்களே நெஞ்சு தருவாங்க அவுங்களே செஞ்சு
ஓ நம்பளே நெய்ஞ்சி எடுத்துக்குறா மாதிரி டிசைனிங் அப்ப உங்க கல்யாணத்து நம்ம நெய்ஞ்சுதா எ த்தோமா
ஆ ஏற்கனவே நெய்ஞ்சு வெச்சிருந்தாங்க ங்ளா அது அப்டியே போயிட்டு நம் ம இப்ப நம்ம க ஆமா இப்ப நம்ம கடைங்கள்ல போய் எடுத்தோனா அதிகமா இருக்கு இப்ப நம்ம யாரு ச நெய்றாங் களோ அங்கியேப் போய் எடுத்ததுனால வெல வந்து கொஞ்சோ கம்மியா இருக்கு அவ்ளோதா ஒரு ஆயிரூபா ஐநூரூபா வந்து கம்மியா இருக்கு
ஓ இங்க பத்தாயிரூபா விக்கர்து அங்க ஒரு அம்பதாயிரூபா எட்டாயிரூபா அந்த ரேஞ்ஜில வரு
ஆ ஆமா ஆமா இப்ப அதுனா அவுங்க வந்து நெ செய்றவுங்க கிட்ட நறியோ புது புது இதுல்லா இருக் குல்ல புது புது வண்ணங்கள் நம்ளுக்கு புடிச்ச மாரி ஏதாவது பாத்துஎடுத்துட்டு வர்லா
ஆ ஆமாங்கே எப்டி கல்யாண கல்யாணோ இப்ப கல்யாணமு வந்துருச்சுங்க அண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பிரவீன் அண்ணாக்கு சொன்னோ பிரவீன் அண்ணாந்து முஞ்சிச்சி இப்ப நெக்ஸ்ட்டு சந்தோஷ் அண்ணா அய்யோ அண்ணாக்கோ இப்ப எனுக்கோதானே அண்ணி
ம் அதா அதா இதுக்கப்றோ அப்டே வேலதா நறைய இருக்கு
ஆமா ஆனா இதுல என்னனா எல்லாரும் போயிட்டு போயிட்டு வரணுங்அண்ணி நறைய பயணம் பண்றது இருக் கு பயணம் பண்ணனு வரவு செலவு அதிகமா இருக்கு
இப்ப அதனாலதா ஒருவியா நீ நிச்சயதார்த்தோ டக்குனு அப்டியே பண்ணிக்லா ஒருவேய கை நனைக்கற்து ஒண்னா முடிச்சில்லா அப்டின்ட்டாங்க
அப்டின்னாங்க அதனால கொஞ்சோ கம்மியாச்சு
ஆமா ஆமா இப்போ ஒரு வியா இப்ப நிச்சயதார்த்தோ அடுத்த மாசோ அது எப்டியு பொண்ணு வீட்லதா வைப்பாங்க
ஆமா ரெடு கல்யாணத்துக்கு அப்றமு வேர செலவு இருக்குங்ல்ல அண்ணி
ஆமா ஆமா அதுக்முன்னாடி நடுவ நறைய செலவு வந்துட்டேதான இருக்கு இப்போ துணி எடுக்கணு அது இல்லாம நம்ம வீட்டு ஆளுங்களுக்குல்ல ஆமா ஆமா பத் ரிக்க அக அடிச்சி அதப்போய் குடுக்க அலையற்துக்கே ஓர் பக்கோ அலச்சலுன்னாலோ அதுக்கு ஒரு செலவு தான
ஆமாங்கண்ணி ஆமா
ஏனா இப்ப நம்ம பேருந்துலலா போனா நம்ம நெனச்ச எடத்துக்கு போ முடியாது இப்ப வீடுங்கல்லா வந்து உள்ள இருந்துச் னா நம்ம ஒருத்தர எதிர்பார்த்துட்டு வாங்க கூட் டு போறீங்ளா கேட்டுட்டு அப்டியு இருக்க முடியாது நம்பளுக்கு நேரோ வீணாகு அதுக்கா கு நம்ம என்ன பண்ணு வண்டி தா எடுத்துட்டு போனு அப்ப வண்டின்ன என்ன ஆகு பெட்ரோல் செலவு அது இ துனு எல்லா எப்படி செலவாகதா செய்யு
இப்ப இதுல அவுங்கள கூட்டினு வரனா அவுங்களுக்கு அவுங்க அந்த சைடு வேலப்பாப்பாங்களா பத்திரிக்கை கூட்டுன்னு போறது பாப்பாங்களான்னு வேற யோசிப்பாங்க இதுலே எல்லோருக்கு ரொம்ப இதுவாகிறாங்க
ஆமா ஆமா ஆமா செரிம்மா தோ அ அம்மா கூப்ட்றாங்க நா அப்பறோ பண்றே ம்